ஹலோ
ம் சொல்றா
ஆ அங்கேயா
ஆ சொல்லு
ஆ இப்பிடிதா ஓடுது எங்க கட ம் உங்க டே டிலா என்ன பண்றாங்க என்ன ஒர்க் பண்றாங்க
ஏ இவுங்க வந்துட்டு செங்கல் சோல வெச்சிருக்காங்க ச்சி செங்கல் சூழ சூ சூளையோ சோலையோ என்னவோ ஒன்னு
உங்க டேடி தான வெச்சிருக்காரு அதுவே தப் வர்லியா அது என்ன சொல்வாங்க சோலையா அப்ப சிங்கல் சாலையா சோலையா ஆ சூளை சோலை அ அ அ சோலையா சிங்கல் சோலை அப்டின்னா தயாரிக்கிற எடமா அது
தயாரிக்கிற அது ஒன்னு அவ்ளோ பெரிய இது இல்லடா இப்போ எங்க ஏரியல்லா வந்து ட்டு மணல் அதிகோ உள்ள ஏரியா
ஆ ஆ
அ இங்க வயல்லல்லா வந்துட்டு அதிகமா களிமண்ணு தா கெடைக்கு ஓகேவா இந்த சைட்லல்லா வந்துட்டு வாங்கன்னா செடிங்க தா அதிகமா போடுவாங்க இந்த கடல போடுவாங்க நல்ல மணல் இங்கெல்லா வந்துட்டு
ஆஹ் எப்டி பீச் மணல் மாரி இருக்குமா
பீச் ஆ அப்டி கூட வச்சுக்லா
ஆஹ்
எங்க வீட்லந்து கிட்டத்தட்ட ஒரு இருவது கிலோமீட்டரு கிட்ட ஒரு அஞ்
ஆ அப்பாடி
அதனால வந்துட்டு இந்த ஏரியாவே வந்துட்டு நல்லா இருக்கு வந்துட்டு எப்டின்னா என்னென்ன போடுவாய்ங்கன்னு கேட்டீனா கடல இது வேர்க்கடல போடுவாங்க
உம் உ
மத்த விவசாயம் எல்லா நார்மல் பருத்தி அதிகோ இங்க பருத்தி
ஆஹ் ஆஹ்
பூக்கள் எல்லாமே இங்க மேக்சிமம் நெறைய போடுவாங்க செடியெல்லா நீ வந்துட்டு வச்ச உடனே வளர்ந்துற்ற மாரி இருக்குல்ல மணலுக்கு புடிச்ச மாரி செடிகள்ம்பாய்ங்கல்ல மண்ணு புடிச்சிருச்சுன்னா அது தானா வளர்ந்துரும் தண்ணி கூட தேவ இல்லம்பாய்ங்கல்லா அந்த மாரி இருக்கு இங்க எவ்ளோக் எவ்ளோ நல்லா வளர்தோ அவ்ளோக் அவ்ளோ
சாலு துளுக்கற மாதிரியேதா இருக்கு ஆன செத்து போயிடு அது ஒரு கோலாறு மண்ணு
எவ்ளோக்கு எவ்ளோ நீ நல்லா வச்சாலு இப்போ மணலுக்கேத் மழ இருக்கு இங்க அதுதா அது ஒரு பெரிய டிராபேக் சொல்ல போனா
ஆஹ்
அந்த மாரி இங்க வந்துட்டு மேக்சிமம் எல்லாருமே கால்வா போடுவாங்க கால் கால்வான்னு சொல்லுவாங்க காலவான்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வயல்லந்து மண்ணு எடுத்துப்போ ஆளுங்க மட்டுந்தா கொஞ்ச நாள் வீட்டுக்கிட்டே கொஞ்சோ கல் அருத்துக்கிட்டு நாங்களே இது போட்டுட்டு இருந்தோ கால்வா போட்டுட்டுருந்தோ
ம் ஆஹ்
அப்புறோ வீட்டு கிட்ட வேணா அப்டின் சொல்லிட்டு வயல் வயல்ல வந்துட்டு இதெல்லா நெல்லல்லா ஸ்டாப் பண்ணிட்டு வயல்ல போட்டுட்டுருந்தாங்க
உம்
ஒரு ஸ்டேஜ்ல நல்லா சேல்ஸ் இந்த மாசத்துல நெறைய வீடு கட்டுவாங்க இந்த மாசத்துலல்லா எந்த இதுமே பண்ண மாட்டாங்க அப்டின்றக்குல்ல அந்த மாரி பாத்து பண்ணுவாங்க இங்கல்லா
ம் ம் ம்
உன்னு உங்கள்து மாரிதா பக்கத்து பக்கத்துலயே இப்போ வந்துட்டு நெறைய கட வந்த மாரி நல்லா ஓடுது இதுக்கு முன்னாடி எங்க எனக்கு தெரிஞ்சு நாங்க மட்டுதா போட்டுட்ருந்தோ
ஆஹ்
எனக்கு தெரிஞ் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோவே எனக்கு தெரிஞ்சு நாங்க மட்டுந்தா இப்ப எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்க எங்கள்ட்ட தா வாங்குவாங்க ஏனா எங்கள்ட்ட மட்டும்தா இந்த ஊருக்குள்ளே இருந்துச்சு
ஆஹ் ஹம்
பாத்தா பக்கத்துல போற்றாங்க அதுக்கப்புறோ அங்க போற்றாங்கன்னு சொல்லிட்டு அப்டியே கொஞ்சம் டல் ஆயிடுச்சி ம் அதுவும் வரவீய்ங்கல்லா வந்துட்டு யாரோ எவரோ கெடையாது பக்கத்துல இருக்கிறவய்ங்க சித்
அன் ஆஹ் அத்த சொல்லுங்க பஸ்ட்டு ஆஹ் அவனுங்கள நம்பவே கூடாது நா நம்ப வே மாட்ட அவ்னுங்கள மட்டும்
எங்க அப் எங்க அப்பாவோட தம்பியே போட ஆரம்பிச்சுட்டாரு ஹ பரவாயில்லையே இவன் நல்லா சம்பாதிக்கிறானே அந்த மாதிரி
ஆ இப்ப அடுத்ததோ இப்ப எங்க எங்க சித்தப்பாவு அந்த ப்ளான்ல தா இருக்காரு கட நல்லா ஓடுதே நம்ம ஒரு குட்டி கட வக்கலாமான்னு ஒரு யோசன தா இருக் கூடிய சீக்கிரோ வச்சுருவாங்க எங்க கட படுத்து தூ
இந்த ஷாட்ஸ்ல இப்ப ரீசன்டா பாத்தே ஒருத்தே பொயிட்டு ப்ரைட் ரைஸ் சாப்ட் வா நல்லா இருக்குண்ணே ரைஸு எப்டி போட்றீங்க என்ன பண்றீங்க எல்லாத்தையு கேக்குறா ரைஸ் எவ்ளோ அப்டின் கேக்குறா அவன் எதோ எவ்ளோ ஒரு எயிட்டி ருபீஸ் த்து என்னமோ சொல்றான் அடுத்த நாள் ஆப்போசிட்ல அவெ கடைய போட்டுட்டு சிக்ஸ்டி ருபீஸ்கு ஷேல் பண்றா
அய்யய்யோ
எல்லா கூட்டமு அவனுக்கு போது
ஆ இப்புடிதா அப்டிதா வல போட்டு இழுப்பானுங்க
இது வந்துட்டு காமெடி இல்ல இதுதா ரியாலிட்டி அப்டின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கைய தெரிஞ்சுக்குற மாதிரி இருக்கு இதல்லா சேரி பண்றவ பண்ணட் ட்டுவா வரவுங்க வாங்கட்டு அவ்ளோதா
இப்ப இதெல்லா ஃபோன் போட்டு கேட்டுகுனு திரும்ப இதுவே ரீல்ஸா வரு இப்ப பயங்குறமானு கேடி இந்த ஃபோனுங்க பயங்கரோ ஒட்டு கேக்குங்க திருட்டு கோட்டுங்க ஆமாம்மா என் இன்னா இப்ப கோலத்த பத்தி நா பேசிருக்கே உள்ளப் போனோன்னே கோலம் வருஞ்சிட் சொல்ற மாரி வரு டிசைனு
உனக்கு ஒன்னு தெரியுமா நால்லா இன்ஸ்டாலே இல்ல
ஐயோ ஐயோ ஃபோனு வேற சூடாயிடுத்து காது வேற கா காதும் சூடாயிடுத்து வெடிச்சு கிடிச்சு போயிடுமோ
ஹஹா
எந்து வேற ஆ ஹா யோச்சுகினே இல்ல இல்ல யோசிச்சினே பேசுறது திடுக்குனு நம்ம நெறையா பாக்கறோல்ல திடுக்குனு வெடிச்சுருந்தா ஏ கையி கீயு எதும் ஆயிடுமோ திடிர்னு யோசிக்கிறே கையி காதெல்லா போய்டுமோ
அதல்லா போவாது
அய்யோ ஹய்யோ ஒ ரொம் ரொம்ப நா பஸ்ட் இயர் படிக்கம் ஆ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது வாங்கி குட்த்த ஃபோன் இது கிட்டத்தட்ட எத்தன வருஷோ ஆயித்து அப்புன்னா அஞ்சு வருஷத்து கிட்ட ஆய்டுத்து ஃபோனே மாத்த மாட்றாங்க ஏ தம்பிக்கு மட்டு புது ஃபோன் ரெண்டாவது ஃபோன் வாங்கி குத்துட்டாங்க இது ஒரு பத்தாயிர ரூபா தேஞ்சு போன ஃபோனு இத மாத்திட்டு ஒரு இருவதாயிர ரூவாலயாச்சு ஒன்னு வாங்கி குடுங்க கொஞ்ச நாள் ஒழைக்குனா அவ்ளோ தா நாந்தா ஒழைக்கலா வீட்டுக்கு எனக்கு ஒன்னும் வாங்கித் தரமாட்டாங்க
நீ எனக்கு நீ எனக்கு ஒழச்ச நா உனக் ஒழச்சே அந்த மாரி
பேஞ்சிது வாங்கியேத் தர மாட்டறாங்க கட்டி எது வி அதுக்குதா மாப்புள்ள வந்தனா மாப்புள்ள வாங்கி தருவாரா இதல்லா இது நல்லாருக்குக் கத இதுக்காகவா நா கல்யாண பண்ணிக்க முடியு
அதா
நீ ஓ ஃபோன் வேஸ்டாவர்துக்குள்ள நா ஒரு ஒரு பையன புடிக்கனு போலருக்குது ஐயையோ பெரிய கொடுமையா இருக்கு ஐயோ எங்க வீட்ல சொல்றதுதெல்லா கேட்டீங்கன்னாலே
உங்க வீட்ல ஏதாவது கேட்டாலே வந்து ட்டு அவருகிட்ட தள்ளி வுட்டுருவாங்க போல ஒனக்கு வேணுமா அப்ப கல்யாண பண்ணிக் இதுக்காக எல்லாமா கல்யாண பண்ணிக்க முடியு
ஆமா ஆமா ஆ நா வீட்ல சொல்வே எனக்கு வெஸ்டர்ன் டாய்லட் தா வேணு சொ அதெல்லா ஒங்க மாமியார் வீட்ல பண்ணி வெச்சிருப்பாங்க அப்டின்னுவாங்க எங்க மாமியார் வீட்ல இருக்கும் மா எங்களுக்கு புடிக்காது எங்களுக்கு செட் ஆகாது எங்களுக் பழகல நாங்க வந்து இந்தியன் டாய்லட் தா அப்டினுவாங்க எங்க வீட்ல மாமியார் ஊட்ல இப்பவே எங்க மாமியார் ஊர்ல தா போய் பாத்ரூமே போ சொல்லுவாங்க போல இருக்கு எங்க வீட்டுல அந்த மாரில்லா பண்ணுவாங்க ஐயோ எங்க மாமியார ஃபஸ்டு புடிக்கணு எங்க வீடுகார புடிக்குனுமோ இல்லயோ எங்க மாமியாரை புடிச்சி கரெக்ட் பண்ணணு
நீ என்ன பண்ணு மாமியார் வான்டட்னு சொல்லிட்டு ஒரு போட்டு வெச்சு கோ கன்டிஷன்ஸ் அப்ள கண்டிஷன் உன்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லா அல போட்ரு ஃபஸ்டு ஹலோ ஹலோ